எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கு சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சாப்டாச்சா
ம் இப்பதா சாப்டோ
ஆ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
என்ன சார்
என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் இன்னைக் கி
இன்னைக்கு நாங்க மதியோ சப்பாத்தி சாப் ட்ருக்கோ
மதியோம் சப்பாத்தியா
ம் கொஞ்சோ டயட் ஃபாலோ பண்றோ அதனால மத் மதியோ சப்பாத்தி
டையட் அது காலைல நைட்டு தான சாப்புடுவாங்க மதியத்துக்கு கொஞ்சமா ரைஸ்ஸு இல்லன்னா
இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கு ஓவர் வெயிட் டா இருக்கே
ம்க்ம்
அதனால கொஞ்சோ அதுக்காக கொஞ்சோ மதியமு நீங்க சப் சப்பாத்தி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னாங்க அதனால அ
உ வீட் எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்கள் ஃபேமிலில எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க எனக்கு இன்னு கல்யாண ஆவல
அப்டியா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ம் அப்பறம் சொல்லுங்க எதா டாப்பிக் இருக்கா
நார்மலா பேசி அப்றோ உங்களுடைய பையங்கள என்ன பண் பறாங்க
எங்க பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பைய தேர்டு செகண்ட் பொண்ணு வந்து இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு உம் இடி ஏ அவுங்க தயிர் சாத தா கேட் ட்டாக ரெண்டு பேருமே
உம்மா ம்
தயிர் சாத வச்சு உருளக்கிழங்க எப் குடுத்து வுட்டுட்டோ எனக்கு இனைக்கு வேல ரொம்ப ரொம்ப கம்மி தா
ஆ ஆனா தயிர் சாதத்துக்கு உருள கிழங் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் என
அ அதனால ரொம்ப வெயிலா இருக்கா கிளாஸ்ல வொக்காந்தா ரொம்ப வெக்கையா இருக் க்கு அப்டிங்கறாங்க நெத்தி பாப்பாக்கலா நெத்தில பருவலா வர ஆரமிச்சு செ என்னமோ வெயில்க் காலத்துல இருக்கிற மாரி ரொம் ரொம்ப இதா இருக்கா
ஆ ஆமா இப்ப நம்ம ரொம்ப ஹீட்டா இருக்கு நம்ம வீட்ல ஃபேனு ஃபேன் காத்துல இந்து தள்ளி வந்தாலே நமக்கே வந்து ரொம்ப வந்து
ம் அவ கிளாஸ்ல ஏதோ ரொம்ப ச் காத்துல அத மாரிதா இருக்கு அப்டின்னா ஃபேன் ஓடுதுமா ஆனா காத் காத்தே வர்ல
ம்மா
ஆ அப்டின்ன மாரி ஃபீல் பண்ணா எனக்கு ஜில்லுன்னே எதாவது வெச்சுடுங்க அப்டின்ன சேர் தயிர் சாதமே கொண்டு போ பாப்பானே ஹருணுக்கெல்லா அப்டியே மேல டாப் கிளாஸ் வேற அவனுக்கு அப்டியே வெக்க ஃபுல்லா கீழ எறங்குது தா இன்னாரோ வேறு வேர்த்து வேர்த்து வடியிர்ற மார் இருக்கு அப் அப்டிங்கிறா
ம்க்ம்
அதனால ஓகே இதே சாப்டாதா அவங்களுக்கெல்லா அது நல்லா இருக்குன்ட்டு
ம் என்னோட பா எனக்குப்பா அங்கல்லா நா எனக் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா சின்ன பொண்ணுதா அவ எப்டின்னா இப்போ ஃபேன ஃபேன் காத்துல இருக்கப்ப நல்லா இருப்பா ஏசில இருக்கப்ப நல்லா இருப்பா ஆனா இந்த ஃபேன் காத்த தாண்டி வெளிய எல்லா வந்து கொஞ்சோ நேர் வீட்டுக்குள்ளயே அவ மண்டே ஃபுல்லு வேர்க்க ஆரம்பச்சுடு
ம் அதுவு ஏசில இருக்கறவங்களுக்கு ரொம்ப வேர்க்கும்பா இப்ப ஏசில இருந்துட் டு ஏஸ் ஏசிய உட்டு நம்ம வெளிய போ குப் புள்ளைங்கள எங்காவது அடுத்த ஒரு அக்கேஷன் கூட்டுப் போனா அவங்களால ஏசி இல்லாம மேனேஜ் பண்ண முடியல
அது மட்டு இல்லது டு நா பாப்பாவ வெச்சுருப்ப தூக்கிதா ஒரு வயிசுதா ஆயிருக்கு தூக்கி வெச்சுருப்ப அவ்வோ அவ தல அவ்வளோ சூடா இருக்கு ஒ ஒடம்புலா சூடா இருக்கு அவ மேல இருக்க சூடு எனக்கு வரு ஏன்னா எனக்கு வந்து எ எ அவ ஒடம்பே ஹாட்டா இருக்கக் நால எனக்கு அப்டியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுருன் என்னடா இது இப்டி இருக்குன்ட்டு சோ அதனால அவ ஏன்னா வந்து ஏஸ் வீட்ல இருப்பா மோஸ்ட்லி அவங்க வீட்டுல ஏசிலியில் இருப்பா எங்க வீட்ல ஏசி கெடையாது ஃபேன் தான் இங்க வந்தா ஃபேன் வேணும் ஃபேன் காத்து இருப்பா வெளிய இல்ல ஓடிடுவா வந்துட்டு விளையாடுறப்பயே அவளுக்கு வேர்த்து ஊத்து தான் இப்பவே அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுது
உஹம் ஆனா ஏசில இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல அந்த வெளியா அடுத்த ஒரு இப்ப உங்க இப்ப ஒண்ணும் இல்ல பாப்பா அங்க இருந்துட்டு இங்க வந்தானாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருப்பாங்க
உம் உம்
ஆனா எனக்குமே அப்படிதான் இங்க எங்க இங்க ஏசி கெடையாது அங்க ஏசி இருக்கும் போ பிள்ளைங்க அங்க இருந்துட்டு அத்தன பெரிய பிள்ளைங்க அதுங்கலே சொல்லுங்க ஏசிய இருந்தா நல்லா இருக்கும்ல ஏசி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்பாங்க அது பழகி இருக்காது அந்ததுக்கு அடிசனுக்கே பழகிடுறாங்க
நம்மளே வந்து இப்ப ஏசில வந்துட்டு வெளிய வந்ததுனா நமக்கு க்கே ஒரு மாறியா அனல்லா இருக்கும் வெளிய வந்தாலே அதுவும் இப்ப இந்த ஷாப்பிங் மால் எல்லாம் போறப்ப பாத்திங்களா இப்ப உள்ள ஷாப்பிங் உள்ள போறப்ப ஜில் ஜின்னு இருக்கும் இப்ப வெளியே வந்து அந்த வெயில பார்த்தா போதும் அய்யயோ என்னடா இது அப்படியே ஹார்டா இருக்கு சுத்த
ஹஹ நாங்க போன இந்த போன சண்டேன்ன தான் நினைக்கிறேன் பாப்பாக்கு டோரா கட் பண்ணணும்ண்ணா
உம்
ஸ்கூல்ல ரொம்ப வேர்க்குதுல அதனால கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விட்டு என்ன மாடலனா டோரா போடுவோம்
உஹம்
ஏசியை விட்டு வெளியே வரற மனசே வரலை எங்களுக்குல்லாம் அந்த சலுனை விட்டு
ம்
ஆ அவ நல்ல பயங்கர ஹீ கூலிங்கா இருந்துச்சு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ட்டு வெளிய வந்தா இருக்கு
நமக்கு ஈக்வலா ஆரம்பிச்சிருவா எ சியே வச்சுர்லாமா அப்டின்ட்டு என
ம்
ஏன்னா எங்க மாமாவு அப்பிடிதா எங்க மாமா வந்து ஏ சி இல்ல இருக்கவே மாட்டாரு. அதனாலயே எங்க வீட்டுக்கு வந்தாலே வந்து இப்ப நைட் டைம் வந்து ஸ்டே பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் வந்து ஏ சி லயே இப்பம் இப்ப நம்ம வெயில் காலோ ஓகே அப்டி சொல்லுவோ அவரு எப்டின்னா வந்து இப்ப மழ டைம்லயுமே வந்து ஏ சி இல்லாம இருக்க மாட்டாரு. அப்டியே நார்மலா அந்த இயர் ஃபுல்லாவுமே வந் து ஏ சி லயேதா இருக்குறது அந்த மாரி அது வந்து அ அவருக்கு அந்த மாரி பழகிட்டு இங்க வந்தாலே அவருக்குமே வந்து வேர் க்க ஆரம்பிச்சிரு. அதனாலே எங்க அக்கா சொல்லுவாங்க ஏன் ஆ வந்து நீ எங்க வீட்ல ஸ்டே பண்ணாதா என்ன ஆவு உங்களுக்கு அப்டின்னு கேக்குறப்ப என்ன சொல்வ ஆ ம் ம் என க்கு வந்து ஏ சி இல்ல அப்ற ஏ சி இல்லாம என்னால தூ தூக்கோ வராதில்ல அப்டின்னு சொல்லிட்டு ஆ அது அத் அது ஒரு ரீசனா சொல்வாரு சி இல்ல அதனால வந்து என்ன வ ந்து நா அங்க தங்க மாட்டே எனக்கு
சும்மாவே மருமகங்க தங்குறதுக்கு ஆயிரங்காரணஞ் சொல்லுவாங்க
ஹ
இல்ல இது ஒரு காரணமா சொல்லிக்க வேண்டியதுதா ம்
அதனாலயே இங்க வந்து சாப்ட்டே ஆமா காலைலியே வந் இது சாம்பாரு அப்றோ பீன்ஸு கேரட் டு போட்டு பொரியல் வச்சுட்டு போனாங்க. அதுதா சாப்ட்டே ம் அதுவு இந்த டைம்ல வந்து நெறைய ம் மாம்பழ சீசன்றதுனால அடிக்கடி மாம்பழம்லா வீட்ல ஃபுல்லு மாங்காயா இருக்கு இல்லேனா மாம்பழம் வந்தா வாங்கி வெச்சிடுது ஒரு நாள் நா என்னா பண்ணே மாம்பழம் வித்துச்சு ன அத ஏன்ன நம்மம்மா ஆள்ஸ் ப்பானு ஒரு மாம்பழோ வித்தாங்க அப்றோ நாட்டு மாம்பழோ அப்றோ வந்து இன்னோனு வந்து அது பேரு ஏதோ சொன்னாங்களே பங்கனபள்ளி ஆ அதா பங்கனப்பள்ளினு சொன்னாங்க நா வந்து ஆல்பா சாப்டது இல்ல பங்கனபள்ளியு சாப்டது இல்ல நாட்டு மாம்பழ சாப்ட்டே செரி ஆல்பா புதுசா இருக்கு ஏ நம்ம நெக்ஸ்ட் டைம் டிரை பண்லாம்னு சொல்லிட்டு நாட்டு மாம்பழத்துல ஒரு கிலோவு பங்கனபள்ளி ஒரு கிலோவு வாங்கிட்டே ஆனா வந்து சாப்ட்டா செம்ம டேஸ்டா இருந்தது பங்கன பள்ளியு நல்லா இருந்துச்சு நாட்டு மாம்பழோ நல்லது நாட் நாட்டு மாம்பழோ அப்டியே கலர் அப்டியே ஒரு மாரி ரெட்டாருந்துச்சு செம்மையா இருந்துச்சு அந்த ரெண்டு கிலோவ ரெண்டு நாள்ளயே- காலியாச்சு
எங்க வீட்லலா மாம்பழோ வாங்குனா அப்பப்ப காலி ஆய்ரு
இதுதா இன்னிக்கு எங்க அப்பா வாய்னு வந்துருக்காரு அதுவுமே இன்னு கொஞ்ச நேரத்ல காலி ஆய்ரு
ஆ மாம்பழத்த தொட்டாவே சாப்டுகிட்டே இருக்கணும் போலயே தோணுது
ஆமா - ஆமா சிஸ்டர் அது புளிப்பு இல்ல இனி ம் - ம் ஆமா - ஆமா அது இல்லாம எங்க வீட்ல வந்து ஒரு கூட ஃபுல் புல்லு ஒரு மாங்கா தா எங்க அப்பா வேலைக்கு போற இடத்துலருந்து மாங்கா ஒட்டு மாங்க பெரிய பெரிய மாங்கா புல்லா வெச்சுந்தாலே அது எ எப்படா பழுக்கு எப்படா நா இப்பயே வாய்குள்ள போவுனு இருக்குது எனக்கு
இன்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க வாங்கியிருந்தோ ஒரு நாலஞ்சு மாம்பழோ இருந்துச்சு அது எப்பா எப்டி வாங்கனோ எப்ப காலி பண்ணோனே தெரியாத அளவுக்கு அது ஒன்னுதா கட் பண்ணோ உண்ணோனு கட் பண்றது ஆனா ஆ கடகடகடகடணு காலியாய்ருச்சு
அந்திர செம்மா சூசின வந்தாலி மாம்பழோ பலாப்பழோ பலப்பழந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லா வந்
பழாப்ள என்னதா மோஸ்டு ம் ஃபேவரெட்டு எப்ப என்ன பழத்த வெச்சாலும் பலாப்பழோ இருந்தா போதும்டா அப்டின்னு நானு
ஆமா ஆமா எங் வீட்ல எங்க அப்பா வாங்கினு வந் ந்து வெச்சுருப்பாரு வெச்சு ஃபஸ்ட்டு பாதிய கட் பண்ணி அவரு என்ன பண்ணாரு சொள தனியா எல்லாத்தையு எடுத்து சொள சொளைய மட்டு ஒரு குன்டால போட்டே இருப்பாரு அவரு வெட் கட் பண்ணி கட் பண்ணி போட போட நானு எங் அக் கா எங் அம்மா சுத்தி உக்காந்துப்போ உக்காந்துக்குன்னு எடுத்து எடுத்து காலி பண்ணுவோ ஃபுல்லா அயி செம்மயா இருக் கு ஆனா அப்ப வந்து இப்ப நறையா இப்ப நம்ப கொஞ்ச கொஞ்சோ அதிகமா சாப்புட்னா தெகட்ட ஆரம்பிக்கு அதது ஆனா வந்து ஐயையோ போது அப்டின்ற மாரி எல்லா தோணு
ஆனா பலாப் பழம் மாம்பழமும் ம்
ஆ தொடவே தோணாது சாப்புனே இருக்கணு எனக்கு நா எதனால வந்து கப் ஓகே போதுன் தோணுனா ஐயையோ நறையா சாப்டனா அப்புறோ என்னா வந்து வயித்துல கெழப்பியுட்ரு மருகு போதுன் சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க சாப்டு சாப்டு அதா பலாக்கொட்ட இருக்குல்ல எப்டின்னா மாம்பழோ பலா பழத்த சாப்டுட்டு அந்த பலாக்கெட்டைய அவிச்சு சாப்டன்னா நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகு மிரே போவாதா அது வந்து இதுப் பண்ணுமா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்டியே சுட்டு குடுத் குடுத்துருவாங்க இல்லன்னா வந்து பம் ப்பறம் மசாலா எல்லாம் போட்டு அப்டியே பொருச்சு குடுத்துருவாங்க
ம் ம் ம் ட்ரை பண்ற நா வேணா ஒரு நாள் ளு நாங்க பலாப்பழக் பலாக்கொட்ட சாப்டதே இல்லடா நாங்கப் அப்டி சாப்டதே இல்லைன இது வரைக்கு
லீயு பலாக்கொட்டையில வந்து சுட்டு சாப்புடுவாங்க அதுவுஸ் சூப்பரா இருக்கு அவிச்சு சாப் சுடுவாங்க கொழம்புல போடுவாங்க
நா ஒரு தடையே ஒரு தடவ ஒரு எடத்துல பாத்தே சாம்பார்ல போட்டுருந்தாங்க
ஆம்மா சாம்பார் காரக்கொழம்பு எல்லாத்துலயுமே போடுவாங்க பொரியலாவு செய்வாங்க நீங்க ட்ரை பண்ணீங்க சம்ம டேஸ்ட்டா இருக்கு எனக்கு புடிக்கு ஆமா நீங்க விணா அடுப்பு இருக்க உங்க வீட்டுல
சிலிண்டரு தான்
ஓ அடுப்புல என்ன பண்ணாங்க அடுப்பு எரிச்சுட்டு அந்த கறி இருக்கும்ல்ல அதுல போட்டுருவாங்க அந்த போட்டுல அசலயே எடுத்துப்பட்டு நல்லா சுட்டுடுவம் சுட்டுறதுக்கு அப்புறம் அது தோல உரிச்சு சாப்டா அது செம டேஸ்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது
உம் நான் வேணா ஒரு தடவை கேஸ்ல ட்ரை பண்றேன் அடுப்புக்கு போக முடியாது
கேஸ்ல தெரியல ட்ரை பண்ணுங்க கேஸ்ல எப்படி வரும்னு தெரியல பண்ணீங்கண்ணா
உம் எங்க வீட்டுல எல்லாருமே பலா பழம் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே பல பலாப்பழம் வாங்கினா மட்டும் புல்லாலதான் வாங்குவோம்
உம் நாம்மளும் அதே தான்
ஏன்னா எப்படினாலும் காலி ஆயிரும் என்றது எங்களுக்கு தெரியும்
அப்புறம் பண்ணவா உங்களுக்கு போனு ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்
ஆஹ் ஓகே நம்ம அப்புறம் பேசலாம் சிஸ்டர் எனக்கு வேலை வந்துச்சு ஆஹ் ஓகே ஓகே பாய்
ஓகே பாய் பாய்